ஹலோ சொல்லுங்க
வணக்கம்
வணக்கம்
எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நானு நல்லா இருக்கே பேசி ரொம்ப நாள் ஆகுதுன்னு கால் பண்ணிருந்தே
ஓ அப்டிங்ளா எப்டி போது இன்னக்கி எப்டி போச்சு ஒங்களுக்கு நாளு
ஆஹ் நல்லா போச்சு காலைல இருந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க
காலைல இருந்து வீட்ல ஒரே வேலதா வேலதா செஞ்சிக்கிட்ருந்தே
உம் பசங்க என்ன பண்ணிட்ருக்காங்க
பசங்கலா விளையாடிக்கிட்டு இருக்காங்க இன்னிக்கிதா அதுனால்தா வீட்ல ஒக்காந்து நம்ள உயிர வாங்கிட்ருக்காங்க என்ன பண்ண முடியு
வெளில எங்யாச்சு
வெ வெயிலா இருக்கே இந்த வெயில்ல எங்க வெளில போறது
எதாச்சு ஒரு ஊருக்கு போய்ட்டு சுத்தி பாத்துட்டு வர்லா இல்லயா
சுத்தி பாத்துட்டு வர்லானா அதுதா யோஷ்ச்சுட்ருக்கோ ஒரு ட்ராவெல் பண்ணி பாக்லான்னா
உம் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி எங்யாது கூட்டிட்டு போனா நல்லாருக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல வெயில்ல
ஆமா சொல்றது கரெக்ட்டு தாங்க
ஆஹ் அடுத்த வார நாங்க கூட ஃபே குடும்பத்தோட போகலான்ருக்கோ நீங்ளு முடிஞ்சா சேந்து போலா
ஆஹ் எங்க போறீங்க
ஊட்டி போலான்ருக்கோ இன்னு டிக்கெட்ஸ் புக் பண்ல ஆஹ் இப்போ பசங்கள்
ட்டா இருக்கு அந்த மாரி எடந்தா
உம் வெயிலுக்காக தா நாங்க அந்த மாரி எடத்த ஆஹ் யோஸ்ச்சு வச்சிருந்தோ செரி ஃபேம்லியோட நாங் க போறோ அதா உங்க குடும்பத்திலயு சேத்துக்லாமே எல்லாரு சேந்து போனா கொஞ்ச நல்லா இருக்கு பசங்களுக்கு வெளயாட்றதுக்கு நல்லா இருக்கு அப்டின் நெனச்சு கேட்டே நானு
ல்ல யோசனதா தனியா போயிட்டு வர்றதுக்கு ஒரு ட்ரிப்பு மாரி நம்மலா போய் சேந்து போனா நல்லாதா இருக்கு
உம் நீங்க உங்க வீட்ல கேட்டுட்டு சொல்லுங்க எப்டி அஹ் போக ஃப்ளான் பண்றதுன்ட்டு
ஆஹ்ன் கண்டிப்பா கேட்டு சொல்றேன்
உம் பட்ஜெட் வந் து அ அந்தளவு செலவாகாதுன் நெனைக்கிறேன் ஆஹ்
ன ஒரு நியர் தான் ஓகேதான் அதிகமா இப்ப காஷ்மீர் குழுமணாலி அப்டிலாம் போனாதான் அதிகமாகும் ஊட்டின்றது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இரு க்கும்
உம் இப்ப இது வந்து நம்ம ஊருக்குள்ளேயே வர்றதால கொஞ்சம் கம்மியாகத்தான் செலவாகுது
உம்
ஆன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து உம் சொல்லுங்க
ஏற்கனவே ஊட்டிக்கு
இல்ல போலான்னு ப்ளா அஹ் யோசிச்சுட்ருந்தோம் ஆனா போனது இல்ல இது வரைக்கும்
உம் உங்களுக்கு தெரிஞ்சவுங்க யாராச்சும் போயிட்டு வந்தாங்களா ஏன்னா அங்க ஆஹ் அப்ப நல்லாவே இருக்கும் ரொம்ப உதவியாவே இருக் ப்பாங்க
ஆமா அங்க இருக்கிறவுங்க வந்து நம்மள சுத்தி காட்றதுக்கும் நம்மளுக்கு உதவியா இருக்கும்
கரெக்ட்டு தான் நீங்க சொல்றது
உம் நம்ம குடும்பத்தோட போனும் ஆனா அவுங்களே வந்து நம்ம தங்குறதுக்கான ஏற்பாடும் பண்ணி் குடுக்கலாம் பண்ணி குடுக்குறாங்க அப்டின்னு சொன்னதால சேரி அஹ் நம்மளும் வந்து பசங்க அஹ் ஸ்கூல் வந்து இப்ப இல்லாததால நம்மள போயிட்டு வர்றது க்கு கொஞ்சம் நல்லாருக்கும் அத் அதுவும் இல்லாம இப்ப வெயில் காலோ இருக்கறதால அந்த இடத்துல நாங்க போலாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் அங்க இரு க்காங்க நம்ப சுத்தி காட்டுறத்துக்கு வந்து அங்க இருக்கிறவங்க சுத் தி காட்னா இன்னு கொஞ்சும் நம்ளுக் நல்லா இருக்
ஆமா நீங்க சொல்றது கரெக் ட்தான் இங்க இருக்க வெயிலுக்கு ஊட்டி கொடைக்கானல் அப்டிலாம் போய் தங்கிட்டு வந்தாதான் கொஞ்சம் மே நம்ம மனசுல்லாம் நிம்மதியா இருக்கும் இந்த வெயில நம்ம படுற கஷ்டமே கஷ்டமா இருக்கு
ஆமா இந்த வெயில் எப்போ குறையுன்றது தெரியல நாளுக்கு நாள் வந்து அதிகம் ஆகிட் தான் இருக்கு அதுவும் இல்லாம பசங்க விளையாட்றாங்க இப்ப ப்ய பசங்களும் செரி இல்ல பெரியவுங்களும் செரி செரியான வந்து தண்ணீ குடிக்கறத இல்ல இப்ப இருக்கற காலத்துல
ஆமா
அ உடம்புல வந்து நீர்ச்சத்தே இல்லாம போயிடுச்சு சரி நம்ம கொஞ்சம் உ வெளியில எங்கயாவது ந்து போயிட்டு வந்தோ அப்படின்னா
ஆமா நம்ப நீர் சத்துக்கு தா என்ன குடுத்தாலு ல இவ வாங்க அப்டி இருக்கச்சு எங்கேயாவது வெளியில கூட்டு போய் குடுத்தாதா வெளிய எல்லாம் சுத்தி பாரத்துட்டே சாப்பிட முடியும் அவங்களால
ஆ அதனால இப்படி இருக்கு அங்க்யும் வந்து அந்த ஊர்லயும் நிறைய ஆ சுத்தி பாக்குற இடம் இருக்கு ஆ ஏ இப்ப கூட வந்து அங்க நிறைய வந்து பார்க்லாம் இருக்கு அந்த பார்க்கல வந்து அந்த அ பூக்கள்ல்லாம் வச்சு அ ஏதோ ஆம் அந்த ஆனிமல் மாதிரி அலங்காரம்ல்லாம் பண்ணி கொஞ்சம் நலா பாக்குற பாக்குறதுக்கு நம்ளுக் புதுமையா இருக்கறதால நம்பு
ஆமா நானு இத செய்தில தான் கேள்விப்பட்டேன் இந்த மாரி இருக் க்கு வந்து பாக்குற சுற்றுலா தலன் நிறைய சிறப்பா செஞ்சிருக்காங்கன் சொல்லிட்டு அதான் நானும் நினைச்சேன் போயிட் ட்டு வரலான்நான்னு செவன் தனியா போகணும் மீயா அப்படின்னு சொல்லும் போதே இப்ப நீங்க இருக்கீங்க உ கூட சேர்ந்து வரலா நல்ல யோசனை தான் இந்த யோசனை நான் வீட்ல கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன் நம்மலா சேர்ந்து போக் லா ஒரு நாள்
ஆஹ் போனா நல்லா இருக்கும் அங்க சு சுத்தி பாக்குறதுக்கு வந்து நெறைய இடமும் இருக்கு இருக்கு அப்பிடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆஹ் ஏ நம்ம செய்தித்தாள்லயும் படிச்சிருக்கோம் இல்ல தெரிஞ்சவங்க மூலியமாவும் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாய இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு இ இப்ப நீங்க ஆஹ் பஸ்ல போறது உங்களு க்கு நல்லா இருக்கு நினைக்கிறீங்களா இல்ல ட்ரெயின்ல போறது உங்களுக்கு ஆஹ் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா
இல்ல ட்ரெயின்தான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணாதான் ரொம்ப நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் நம்மளு போயிட்டு வருவதற்கு சேப்பா இருக்க மாதிரி இருக்கும் ஆகாம்
ஆமா பஸ்ல போனா ரொம் ரொம்ப நேரமா போற மாரி இருக்கலானு நெனைக்கிறே ட்ரெயின்ல போனா நம் பா பசங்களுக்கு செரி நம்மளுக்கு செ செரி கொஞ்சோ ஆம் டை டைம் அவ்ளோ எடுத்துக்காது ஆது பசங்
அவங்களுக்குமே ஒடம் ம்பு சோர்ந்து போக மாட்டாங்க ட்ரெயின்னா போறது தெரியாது ஒரு மாரி க் ஒரு சாஃப்ட் ஸ்மூத்தா போகு பஸ்லனாப் கொஞ்சோ ரோடு மேடு பள்ளம் அப்பிடின்னு போறானால வாமிட் வர்றது அந்த மாரி ஹெல்த்து ஸ் எது னாச்சு பிரச்சனையு நடக்கு ட்டெயின்தா கரெக்ட்டு உங்களுக்கு என்ன தோணுது
ஆமா நாங்களு ட்ரெயின் தா நாங்க ஆ, பேசி வச்சிருந்தோ டெ ட்ரெயின்னா வந்து இப்போ ஆ இப்போ பசங்க ர லீவ்ன்ருக்கு க்கறதால சீக்கிரமா வந்து ஆ புக் ஆக மாட்டுது அதுக்காக நாங்க என்ன பண்றதுன்னு யோசிச் ச்சோ ஆ செரி நீ இப்போ உங்க கூடியு சேந்து போனா நீங்க ஒரு ஆ கருத்து வைப்பீங்க நாங்க ஒரு கருத்து வைப்போ ஒக்கே எது சரியா இருக்கோ அது பாத்து நம்ம முடிவு பண்ணிக்கலா அப்டின்ட்டுதா
அதனால உண்மைதா தனியா நம்ம ஒண்ணு யோசிச்சோனா நம்பளுக்கு அது நடக்கவே நடக்காது இதுவே நம்மல்லா ஒன்னா சேந்து யோசிச்சோன்னா நல்ல எடமு தங்குறதுக் க்கு உணவுலந்து எல்லாமே கரெக்டா இருக்கு
உம் உம் உம்
அங்க நீங்க போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி
இதுக்கு முன்னாடி போனதெல்லா இல் இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம செய்தியில கேக்குறது எப்டி இருக்குன்றதுதா இந்த இப்பருக்க வெயில்லலாம் அப்ப இருந்ததுல்ல ல இப்பதான் வெயிலு ரொம்ப அதிகம் திகமாவே இருக்கு இந்த வெயில்ல பாக்கும்போதான் இங்க எங்கயாது வெளில ஊட்டி கொடைக்கானல் மாரி போய்ல்லாம் குழுமன்னாலி அன்னம் மாரி எங்கயாது கூட போயிடல்லான்ற மாரி
அது ரொம்ப தொலைவுல இருக்குறதுனால நம்ளுக்கு ம் அதுரொம்ப அந்த ஊருங்கள் வந்து தொலைவுல இருக்கு அதுவும் இல்லாம ஆ நம்ம வந்து
அதிகம் செலவாகு அதனாலதான் அங்கல்லாம் வேண்டாம் இங்க எங்கயாவுது நம்ப அருக அருகிலேயே இருக்க மாதிரி போய்கிட்டு வர்லாம் அப்படின்னு யோசிச்சது தான்
ம் இல்ல நீங்க வேற உம் நீங்க ஊட்டி கொடைக்கானல் தவர வேற ஏதாவது ஊரு யோசிச்சு இருந்தாலும் சொல்லுங்க நம்ம வந்து ஆஹ் முடிவு பண்ணிக்லாம் எது நம்ளுக்கு சரியா இருக்கும் சரியா இருக்குன்ட்டு நம்ளுக்கு தோணுதுன்னு பாத்திட்டு நம்ம
க்கு வெயிலு க்கு நமக்கு நறிய காஸ்சு செலவாகாம கம்மில முடியிற ஒண்ணுன்னா அது இந்த ஊட்டி கொடைக்கானல் தான் பணம் ரீதியாவும் பாக்கணுல பண ரீதியா பாக்கும்போதும் நமக்கு இது மட்டோம்தா ஒரு கரட் இதுவா இருக்ற்து ம் அதனாலதான் எனக்குமே நீங்க சொன்ன வோடனே ஊட்டின்றது ஓகேன்னு தோணுச்சு
உம்
சரி நீங்க சொல்லுங்க எப்ப போக போறீங்க அப்படின்ட்டு
ம் இப்ப நா நாங்க வந்து சொல்றோ நாங்க ஒரு ரெண்டு டேட்டு சொல்றோம் நீங்க ஒரு ரெண்டு நாள் சொல்லினீங்கன எது நம்ளுக்கு ரெண்டு ரெண்டு ஃபேமிலிக்கும் எது சரியா வருதோ அதுக்
ஆம்மா எது விடுமுறை பசங்களுக்கு மட் இப்ப தான விடுமுறை பெரியவங்களுக்கு எல்லா இப்ப வேல இருக்குல்ல இன்னிக் அந் அவங்களுக்கோ விடுமுறை என்னிக்கு என்ன பாத்த அன்னைக்கி தா நம்ப போகுற மாரி
ஆமா இப்ப ஸ்கூல் இப்ப ஸ்கூல் ஒரு ரெண்டு வாரத்துல அ, போக போறாங்க பசங்க அதுக்குள்ள நம்ம எவ்ளோ முடியுமோ அதுக்கு செ அதுக்க ஏத்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலா எ
சொல்றதா கரெக்ட்டு
உம் என்ன ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிற மாதிரிதா நம்ப வ பாக்க முடியு ஏன்னா பெரியவங்களுக்கு நம்ம வேலையு வேலையு பாத்துக்கணு வீட்டையு பாத்துக்கணு எல்லாத்தையு விட்டுட்டு நம்ப போயிட்டு வந்துட்ருக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு நாள் அவ்ளோதா
எல்லாமே எல்லாத்தையு செரி பண்ணி நம்ம கெளம்பி போறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாலே ஓகேதா நம்ப எல்லாமே ரெடி ஆகி கெளம்பி போ கெளம்பறது அங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்குற மாரி
ஆமா ரெண்டு மூணு நாள் தா அதிகமா இருக்க இருக்கவும் முடியாது இப்ப வந்து நம்ம ஆ வேல செய்யற எடத்துலயு நம்மளுக்கு அதிக ப ம் நம்ளுக்கு கொடுக்க மாட்டாங்க லீவு இப்ப பசங்களுக்கு வந்து வெயில் காலத்துல எங்காயவது வெயில் வெளியில போயிட்டு வரணு
பசங்களையு பாக்கணு நம்ம பெரியவங்களையு பாக்கணு நம்ம
ஆமா சரி ஓ ஆமா சரி ஓகே நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலா என்னைக்கின்டு நம்ம பாத்துக்கலா நீங்களு பட்ஜெட் அதுக்கு அதுக் கானத ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போயிட்டு வந்துரலாம் கண்டிப் ப சரி ஓகே ஆஹ் நா ப நா வந்து பாத்துட்டு ந உங்களுக்கு சொல்லிடுறே ஓகே ஓகே வெக்கிறே பாய்
ஆஹ் சேரி